ஹலோ.
ஆ சொல்லுங்க சார்
கேக்குதா மேடம். ஆ என்ன பண்றீங்க.
சும்மாதா சார் நீங்க என்ன பண்றீங்க.
நானு சும்மதா சாப்டீங்ளா மேடம்.
டிங்ளா.
ஆ இது இதுக்கப்றாதா மேடம் சாப்பட்ணூ.
உம் என்ன டாபிக் பத்தி பேச.
ஆ விவசாயத்த பத்தி பேசலா மேடம். இல்ல நீங்க எதனா. பேசறது இருக்கீங்ன்னா வேற.
இல்ல இல்ல இல்ல பேசலா பேசலா யோசி.
இப்ப உங்கூர் சைட்ல அ உங்கூர் சைட்ல எதனா விவச். மேடம்.
அப்டில்லா இல்ல எங்கூர். சைட்லா இப்பொழுதும். நெய் இல்ல ஏன்னா அது ஃபுல்லா. அப்பார்ட்மெண்ட் இல்ல இப்ப எதுமே பண்றதில்ல.
இல்ல எ எங்கூர் சைட்ல விவசாயமெல்லா நெல் போட்றாங்க.
உம்.
நெல்லு அ அப்ற பாத்தன எள்ளு போடுவாங்க கொள்ளு போடுவாங்க கோதுமே போடுவாங்க ஆமா வளவ் உங்கூர் சைட்ல மேடம்
எங்க ஊர் சைட்ல வந்து நா அ எப்யுமே பயிர் மட்டு தா வெப்பாங்க வேற எதுமே பண்ண மாட்டாங்க
ஆ
உம் அதனாலதா அப்றோ சாமந்திப் பூச்செடிலா வெப்பாங்க மல்லிப்பூ அதெல்லா வெப்பாங்க வேற எதுமே வெக்க மாட்டாங்க இவ்ளதா பண்ணுவாங்க
ஆ அப்றோ மேடம் இப்போ என்ன சாப்பாடு ரெடி பண்டீங்ளா
ஆ ரெடி பண்ணியாச்சு கார கொழம்பு ஒயிட் ரைஸ் து
ஆ தொட்டுக்க எதுவு இல்லையா ஆ விவசாயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீர் மேடம் இப்போ இருக்ற ஜென்ரேஷன்ல விவசாயமே கம்மியா இருக்கு
ஆமா கம்மியாதா இருக்கு அதுக்கு இப்போ இப்ப நம்ம என்ன பண்ணா அதுக்கேத்த மாரி நம்ம விவசாயத்த இது பண்ணிகிறோ ப பயன்படுத்திக்கணு இப்பதைக்கு ஆனா மத்தபடி இப்ப எப்டி சொல்றாங்க வேற இல்ல விவசாயலா இல்ல இப்போ ஏன்னா இப்போ கழனிலா புல்லா அப்பறமா வந்தது அதனால இப்ப அதெல்லா இல்ன்றாங்க
அதனால கொஞ்சோ இதுவா இருக்கு இருக்கு அப்றோ நீங்க ஆமா இப்போ எப்டி சொல்து பாரு எல்லாருமே இப்ப விவசாயம்ல தா அப்டி சொல்றாங்க ஆனா இப்ப சாப்ட்ட ரைஸ் வேற இப்ப சாப்ற ரைஸ் வேற ஏன்னா விவசாய இல்லல்ல அதனால அப்போ சாப்டுற ரைஸ் இப்ப சாப்ற ரைஸ் இப்ப எதுவுமே அப்ப சாப்ற மாரி
மா ஆமா மேடம் ஃபுல்லா இப்ப ஃபுல்லாவே பாத்ன்னா விவசாயத்துல பாத்னா மருந்து தா மேடம் அந்த நாள்ல பாத்தனா விவசாயம் பண்ணும் போது அதா அந்த தாய செடி கொடிலா வெட்டி அந்த உரமா ஆக்குவாங்க இப்ப பாத்தனா இப்போ பாத்ன ஃபுல்லாவே பாத்தீன்னா மருந்து பொட்டாஷ் ஷியம் அப்புற பாத்தன்னா அஹ் யூரியா அவர வதட்டடியே பீரி மீறி ஓ எல்லா போறதுனால பாத்தீன்னா மண்ணு வளமும் கெட்டு போது நம்ம சாப்பாடுற சாப்ப பட்லயு பாத்தன்னா நஞ்சு வளையுது இதனாலய சுகரு பிபி வருதுனா நம்பளுக்கு நெறைய விதியாதிக வருது ஆமா ஆமா மேடம் வருகற உன்னும்இருக்கிற நாள்ல பாத்தன்னா விவசாயமே ரொம்ப கெட்டு போயிடும் போது மேடம்
ஆமா அது இருக்காது விவசாயமே இருக்காது இன்னு போக போக டைம் இப்பயே எங்க ஏரியால இல்லவே எதுமே ப்பன்னா எல்லாமே கடின வாங்கி ம் எல்லாமே கடையில வாங்குர்தா இருக்கு ஆனா உன்னும் உன்னும் பேபி எல்லா பெருசாவா பெருசாவா இப்போ அந்த ஜென்ரேஷன்ல எல்லாமே ரெடிமேடா வாங்கறாங்க தா இருக்கு ஏன்னா இப்பயே பாதி ரெடிமேட் வந்துருச்சு
ஆமா மேடம்
அப்ரோ உன்னு போ போக ரெடிமேட் ஃபுல்லா இதுவா வந்துரு அப்படியே நம்ம எதுவுமே விவசாயம் பண்ற வேன்ற அவசியமே இல்லை ஏன்னா எல்லாமே காடியில வாங்கி தக்காளி வெங்காயோ
இப்ப பாத்தனா இப்போ நம்ம ஒரு ஒரு செடியோ நம்ம ஒரு இடத்துல ஒரு நிலத்தல போறோனா ஒரு கத்திரிக்காவோ ஒரு வெண்டைக்காவோ நம்ம போட்டுருவோம் அது ஒரு மூணு நாளைக் நாலு நாளைக்கு கண்டிஷனா மந்தல ஒரு மூணு டைம் போய் தண்ணி விட்டாலே போதும் மேடம் இப்ப நம்ம போய் கடையிலே வாங்குற ஒரு அவசியம் காய்கறி அறுத்து நம்ம வீடலேயே நம்ம ரெடி நம்ம அழகா நம்ம குழம்பு செய்ய தொழில் பண்றது அது மாதிரி நாம பண்ணிறலா மேட இருக்கு நம்ம போய் கடைல வாங்கறதுனால அது அதுல எவ்வளவு மருந்து போடுறாங்க அதுமே தெரியமாட்டேந்து உலதுலே வருது பிரச்சன நிறைய வருது மேடம்
அது வேற இருக்கு அந்த ப்ராப்ள வேற இருக்கு ஏ அதுக்கப்றோ எப்டி சொல்றதி நம்ம எல்லாமே கடிலதான வாங்கறோ இப்ப வீட்டில எதுவுமே வெக்க முடில ஏன்னா வீட்டுல தண்ணி பத்தல தண்ணி பத்த மாட்டிங்குது இன்னு போற ஜென்ரேஷனுல்லா தண்ணி வராது போல இப்போ ஒன் அவர்னா ஒன்ன அவர்கிட்ட தண்ணி வரு அதுக்கு மேல தண்ணி வராது இப்ப சென்னைல இருக்கோவங்க அவங்களா காசு போட்டு வாங்கணு அதுக் தண்ணி அது காசு அவங்க தண்ணி கொத்துதா வாங்கனு அதுக்கு அவங்கென்ன பண்ணுவாங்க அவங் இப்போ காடன் எல்லா எதுவுமே வெக்க முடியாதில்ல இப்போ ஏ இப்டி இருக்ற ஜென்ரேஷன்ல அவங்கவுங்க அவங்கவுங்க அப்டியே சாப்ட்டு போ வேண்டியதா
ஆமாமா ஆமாமா கரெக்ட் ஏன்னா இப்ப நானா சொல்றனா அந்த நாள்ல பாத்தன்னா இப் ப்போ இந்த நாள்ல பாத்தனா நெறையயா மருந்து வாங்கி கைனிக்கு எண்ண அடிக்றாங்க பூச்சிக்கொல்லி மருந்துன்னு அடிக்றாங்க அது பாத்தன்னா புல்லாவே பாய்ஸ் அது மனுஷ குச்சாலே ஆளே காலி மேடம் அத பாத்தா செடிக்கு அடிக்றாங்க செடிக்கடுச்சு பூச் சாவுது அந்த மருந்து நா பண்ணுதுனா அந்த செடி அந்த நெல்லு ப பயிரல வந்து நல்லா ஊறிடுத் து அது ஊறி நெல்லுல போய் ஊறுது இதே மேரி கண்டுனியூஸா ஒரு ஒரு பயிருக்கு ஆறு மாச பயிருக்கு மட்டுமே ஆறு மாச ஒரு ஒரு மாசமா நாலு ஆறு டைம் அடிக்றாங்க மேடோ என்ன அடிக்றாங்க கைனி இப்ப அத மூணு மாச பயிராருந்தா நாலு டைம் அடிக்றாங்க இது எல்லாமே பயிர்ல ஊறி அது நஞ்சு அழுவிக்குது அது அது இது நல்ல ஒரு இதுவா அது அத சாப்டுறதால மனுஷனுக் இது வந்துக் கேன்சர் வருது நறைய பிரச்சன வருது மேடம் புற்றுநோய்லயே எவ்ளோ புற்றுநோய் வருது இப்போ பாத்தோன்னா இதனால தா வருதுன்னு சொல் இதே சயின்ஸ் பாத்தா கண்டுபுடிக்றாங்க
ஆமா ஆமாங்ணா அதா என்னா சொல்றதுன்னா அதா அத எப்டி சொ இன்னா சொல்றது அடுத்த ஜென்ரேஷன்லா ஒன்னுமே எதுவுமே இருக்காது இப்
இப்ப அது இருக்காதுன்னு நம்முளுக்கு தெரிது அத நம்ம எப்டி நம்ம உருவாக்கலா அத எப் எப்டி நம்மள எப்டி சேமிக்கலா வருகிற நாட்கள நம்ம எப்டி விவசாயத்த வந்து காப்பாத்த முடியு இப்ப நம்மளே ஒரு ட்ரை பண்ணி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போதே தேவையான பொருளு நம்மளே வெளவிக் இருக்லால்ல அது நம்ளால முடியுல
காய்கறி வெளவிக்கிறாங்கனா அவுங்குளுக்கு எப்படி சொல்றது அவுங்குளுக்கு அவுங்க வீட்டாண்ட அந்த தண்ணி இருக்கணோ பம்புசெ அந்த மேரி இருந்தாதா அவுங்க தண்ணி பராமர்ச்சு அவுங்க காய்கறிலா எல்லாமே வெக்க முடியோ இப்ப எதுமே இல்லன்னா அவுங்க எதுமே வெ க்கு முடியாது இப்போ நம்பனா இப்ப அப்பதே இருந்தவங்க வந்து எப்டி சொல்றது அவுங்க போன்லா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கோ ஸ்ட்ராங்கா இருக்கோ.
ஆமா மேடம்
இப்பவே ரொம்ப இப்ப இருக்குங்க இப் படி ஏற முடினா ஏற முடியுலன்றாங்க வெயில் பட்டா சுரீல்னு வருத் தென் அப்ப இருக்கோங்க அப்டீல்லா இல்லல்ல வெயில் ஓனாலோ போவாங்க எங்க வேணாலோ நாங்களோ நடப் ப்பாங்க எங்கவோனாலோ போவாங்க ஏனா அப்ப சாப்ட்ட ரைஸ் அதோ இப்ப சாப்படுற ரைஸ் வேற ஏனா அப்ப வந்து காய் கேட்டுலா வேற வேற சாப்ட்ருந்தாங்க ங்க இப்போ எல்லா மே கெமிக்கலு மருந்து
ஆமா மேடம் இப்போ நானா இப்போ அக்ரி பத்தி நானா சொல்றன்னா இப்போ ஒரு விவசாயம் பண்றனா இப் இப்போ இதுக்கு முன்னாடி நா சொன்ன டாபிக்ல பாத்தின்னா இந்த கைனிக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க அந்த நாள்ல பாத்தனா ஆ சுண்ணாம்பு அப்புறம் பாத்தனா எலுமிச் ச்சப்பழ அப்புறம் பாத்தனா வேற என்ன சாணத்தை கரச்சு வெச்சிட்டு மூடி வை
ஆமா இப்ப அதிகமா அந்த சாணந்தான போடுவாங்க எல்லாத்துக்குமே இப்ப ரோஸ் செடி
உரத்துக்கு போட நா சொல்றது இந்த கைனிக்கு என்ன அடிக்க சொல்ற இந்ந நீ்ர் பாச மூலம தெளிப்பு நீர் மாரி அடிப்பாங்க அது பூச்சிக்கு அடிப்பாங்க நீங்க சொல்றது வந்து பாத்தின வளர்துக்கு சொல்றிங்க இது மேரி பாத்தினா புல்லரச்சு வைப்பாங்க அத எல்லா அரச்சு தண்ணில ஒரு ட்ரமிலியோ எதுலியோ போட்டு ரொம்ப நா ஒரு வாரத்துக்கு மூடி வெச்ச எடுக்கும் போது பாத்தன்னா அது ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் அடிக் போது பூச்சி எங்கேயுமே அங்க வரவே வர செத்து போய்டும் இப்ப அது மாரி கூட நம்ப வந்து தயார் பண்ணி நம்ம விவசாயம் பண்ற றதுக்குலா யூஸ் பண்ணலா அது கொஞ்ச நல்லா இருக்குல்ல மேடம்
அப்டி நல்லாதா இருக்கு ஆனா இப்ப எப்டி சொல்றது அப்ப ப்ப இருந்தா மாரி இப்ப இருக்காதுல்ல நம்ப அத ரொம்ப எதிர்ப் அப்புத்தி இருக்குற்கு நம்பளுக்கு ப்ப வேணு அத நம்ப எதிர்பாத்தோம்னா நம்மளுக் கெடைக்காது அந்த இதுவே
ஆமா மேடம்
ஏன்னா இப்போ எப்டி சொல்றது இப்ப உங்க வீட்ல வயசான பாட்டிலா இருக்காங்கள அவங்கலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த் த்தியா இருப்பாங்க அவங்க
ஆமா மேடம் கரட்
அதனால இப்போ வந்து எப்படி சொல்றது மத்தவங்க அவங்கள இது அவங்கள க கம்பேர் பண்ணா இப்படிதா இருக்கு
ம் சேரிங்க மேடம் ஓகே அதுக்கப் அப்றோ பாத்தனா இப்போ விவசாயத்த வந்து நம்ப வந்து நம்ப ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்போ இதுக்கப்புறமு நம்ப வந்து நம்ம ஃபேமிலிக்கோசமும் நம்ப வீட்டுக்கோசமோ நம்ப வந்து ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது விவசாயம் பண்ற து ஒரு ஃபேமிலிக்கு தேவையான நம்ப பண்றது
ஆமா ஆமா
அப்டி பண்றது கொஞ்சொ நல்லதாருக்கு மேடம்
நல்லதுதா இப்ப அதுக்கு இப்ப நம்ப எல்லாருமே விவசாயமே பண்ண முடியாதுல இப்ப எனா நம்பல் ஒ மருந்துலா வேற மாரி ஆயிர்ச்சு இப்ப நம்ப எதுமே ஓனா நம்ப தயாரிச்சா பரவால்ல இப்ப எல்லாமே வெளிய இருந்துதா வருது அந்த ரைஸ் நம்ப சா ஃபர்ஸ்டு வந்து ரைஸ் வந்து எப்டி இருக்குனவ் எல்லோ கலர்ல அந்த மாரி இருக் கு இப்ப வந்து ப்யூர் ஒயிட் ட்ட பாலிஷ் போட்டு அந்த மேரி இருக்கு
ம் ஆமா மேடம்
இப்போய் எப்டி சொல்ற ஒடம்புக்கு ரொம்ப இதுவாருக்கு ஒடம்பு ரொம்ப சோர்வடைத் து எல்திஷா இருக்கு அதனால அதனாலதா இப்ப பாக்குறாங்க இப்பயெல்லா காலணி ஃபுல்லா அபார்ட்மண்ட் வர்து ரோடு போறாங்க இது பண்றாங்க சேல் பண்றாங்க எல்லாமே அப்டி பண்றாங்க
அவ அப்டி இப் இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத் தனா எல்லா வி வி விவசாய நிலங்களா விற்கப்படுகிறது மேடம் இப்பா பாத்தனா விவசாயம் பண்றத்துக்கு அவ்ங்களுக் விவசாயிக்கு வந்து ஃபஸ்ட் பாத்தா ஒரு மொதல முதலு உ ஒரு இது குடுக்கல மேடொ ஒரு உதவி பண்ணல யாருமே ஒரு இது பண்ணாத்துனால அவங்க வந்து விவசாயம் வந்து து ரொம்போ ஒரு தோல்வி நெலைல இது ஆவுது மேடம் ப்ச் லாஸ் ஆகுது அவங்யு இப்போ பயிர் வந்துட்டு இருந்தாலு ஒருலட்சரூபா ஒரு அம்பதாயிர ரூபா செலவு பண்றான்னா அது நம்ம விக்கும் போது கடைக் பாத்தன்னா ஒரு அம்பதாயிரத்தி அம்பத்தாராய்ருபா அவ்ளோதா ஆராய்ருபா நம்ம மூணு மாசம் நம்ம வேல செய்றதுக்கு வெறும் ஆராய்ருபா தானா மேடம்
ஆமா ஆமா ஆமா ஆ ஆ இப்போ சப்போஸ் அதுவே வந்து எப்டி சொல்றது இப்ப வந்து குழந்தைங்தா ஹெல்த்தியா
பேசுறதுக்கு ரொம்போ நன்றி மேடம் தேங்க்யூ வெரி மச் மேடம்
ம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்ஸ்